ம் சொல்லுங்க ப்ரோ
எப்டி இருக்கீங்க நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே
ம் அ ஓகே ஓகே சரி இப்ப நம்ம தமிழ் மொழி இருக்குல்ல நம்ம பேசுற தமிழ் மொழி அதோட சிறப்ப பத்தி பேசுவோமா எப்டி இருந்தது மொழி இப்ப எப்டி இருக்கு நம்மளோட மொழி சிறப்பு எப்டி இருக்குன் பாக்கலாமா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே நீங்க சொல்லுங்க
ஆ ஓகே ஓகே தமிழ் மொழின் எடுத்துட்டீங்கன் வச்சுக்கோங்களே நம்மளோட உலக இதுலயே பாத்தீங்கன்னா முதல்ல முதல்ல தோன்றிய மொழி தமிழ் மொழி தா சொல்ல போனா அதுக்கான சான்று இருக்கு இப்ப வரைக்குமே தமிழ் உண்டான சான்று இருக்கு இப்பமே முதல் முதல்ல தோன்ற மொழி கிட்டத்தட்ட எவளோ எவ்வளோக்கு எவளோ சொல்லப்போனா அந்த தமிழர்களோட பாரம்பரிய அந்த கோவில் கலையா இருக்கட்டு கட்டடக்கலையா இருக்கட்டு ஓவிய கலைக எல்லாமே இந் த இப்ப ஒண்ணு இல்ல இந் தஞ்சாவூர் பெரிய கோவில எடுத்துட்ன்னா அவ்ளோ வரலாற்று இருக்கு தமிழ பத்தி அந்த க ஒவ்வோரு சிற்பமு பாத்தீன்னா அவ் ஒன்னொன்னு சொல்லு அந்த வரலாற பத்தி ச அப்டிங்கும்போது தமிழ்நாட்ல தமிழ் பாத்தீங்கன்னா அவ்ளோ பெருசு சொல்லப்போனா இந்த திருக்குறள பாத்தீன்னா அவ்ளோ அதிகாரோ இருக்கு அந்தா எல்லா துலயுமே பாத்தன்னா அந்த ஃபுல்லு மனுஷனோற இறப்பு முதல் பிறப்பு வரை எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அடங்கிடுச்சு அந்த அதிகாரத்துல எல்லாமே சொல்லிருக்காரு அந்த காலத்துலயே அவருக்கு எப்டி அவ்ளோ கணிச்சிருப்பாரு சொல்லப்போனா ஒரு மனுஷன பத்தி தமிழ்லயே எழுதிருக்காரு கிட்டத்தட்ட அந்த திருக்குறள எவ்ளோவோ மொழில வந்து மொழிப்பெயர்ப்பு படுச்சுட்ருக்கங்க அது நமக்கு எவ்ளோ சிறப்பு நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு சொல்ல போனா தமிழ் மொழில இருந் திருக்குறள் வந்து எல்லாரு படிக்கிறாங்க எல்லாரு மொழிபெயர்ப்பு பண்ணி பண்ணி படிக்கிறாங்க அப்டிங்கும் போது எவ்ளோ து நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷ்யோ இன்டியால மட்டுந்தா தமிழு தமிழ் அப்டின்னா வந்து ஒதுக்குறாங்க ஆனா வெளிநாடுகள்லா பாத்தீங்கன்னா தமிழ் மொழினா அவ்ளோ போற்றி பாதுகாக்கறாங்க சொல்ல போனா இப்ப ஒண்ணு இல்ல இப்ப அமெரிக்காவ்ல வந்து இதுல ஏ ஏர்போட்ல தமிழ்ல பேர் வருது ஊர் பேரு நம்ம இன்டியால வந்து தமிழ் இன்டியா தமிழ்நாடு தவிர வேற எங்கயு போய நீங்க ஏர்போட் போன தமிழ்ல பேரே வராது அவுங்க வந்து அவுங்களோட மொழிய ந தாய்மொழியு செரி இந்தி ஒண்ணு அப்பறோ ஏ ஒ எ தமிழ் ஒண்ணு மூணு மொழில அங்கு அங்கு வருது பேரு சோ அப்டிங்கம்போது அவுங்க எவ்ளோ போற்றி பாதுகாக்கறாங்க நம்ம வந்து தமிழ் மொழி எவ்ளோ எ இலக்காரமா நெனஸ்டோ நம்ம இன்டியாவுல பாருங்கலே எப்டி இருக்குன்னு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாத்ரிதா நம்ம இந்டியால தா அப்டி இருக்கு மத்த எடத்துலல் நமக் தமிழ் மொழிய வந்து ரொம்ப பெரிம்மியாவு நம்ம கலாச்சாரத்தையும் ரொம்ப பெரும்யா தா நெனக்கிறங் அப்புறோ என்ன பண்ண நம்ம மக்கள் அபபடி வந்து இங்லீஷ்னா பெருசு ஹிந்தி தா பெருசுன்னு இருக்காங்க ஆனா தாய்மொழி சிறந்ததுன்னு எப்ப கத்துக்கிட போறாங்கன்னு தெரியல
தெரியல ஆமா நமக்கே அந்த குமரி கண்ணன்னு ஒர் எடுத்தி இருந்ச்சி கன்யாகுமரிக்கு பப்புறப்பா வந்து இது அழஞ்சிருச்சி சோணாம்மெல் அழிஞ்சிருச்சி ப நம குமரி கடன் சொல்லி ஒன்னு இருந்துச்சுச்சுச்சுக்கோங்கய் இப்ப நாம்முதா தமிழ்நாடு தா பாத்தீங்னா எல்லாரியு ஆண்ட்ரம் ஆண்டு இருக்க மாரி ஆய்டு சொல்ல போனா இப்பி இப்பிடி அமெரிக்காரெ ட்ரம்ப்பு தா நம்பள வந்து ஆ இவ்ரு பண்றாங்க அது மாரி நாம தாய தம்ழர்கள் தா நம்பு உலகத்தே ஆன்ட மாரி ஆய்டு உ சொல் ட்டாங் யா ஏனா அவ்ளோ ஒரோ அங்க பொக்கிசங்க இருல்ச்சி அவ்ளோ சொல்ற மாரி அவ்ளோ இருல்ச்சாமா சொல்ல போனா அந்த குமரி கண்டத்துல அது ஃபுல்லா அழிஞ்சிருச்சி இது அது வந்து எல்லாமே பத்தனே இந்து ஆண்டா பாத்தினு இந்தாண்ட கண்ட்ரி கனக் பண்ணுது அந்தாண்ட ஓடட் நாட்டை கனக் பண்றது சொல்ல போனா போக்குவரத்து வந்து அதுல்தா அதிகமா போய்ட்டு வந்துட்ருந்ச்சி அது வந்து சுனாமில் அழிஞ்சிருச்சி ஏ அதென் அது அழஞ்சுனால என்னமோ தெர்ல தமிழ் வந்து ரொம்ப வந்து குறஞ்சுச்சுன் சொல்லா எனம் ம் தமிழ்நாட்லே பாத்தீன்னா தமிழ் தமிழ்நாட்டுத்தா நீங்க வெளியூரு போன தமிழனா ஒரு ஒரு மாதிரி இலக்காரமா பாக்க ஆரம்பிக்கிறாங் ஒன்னு இல்ல நா பக்கத்து பேங்களூர் பொய்ர்நே ஆ நா எனக் வந்து கன்னடா ஓரளவ் தெரியு ஆனா தமிழ் தா நா பேசிட்ருந்நே யா ஃப்ரெண்டு கன்னடா நல்லா பேசுவா அவ் அந்த லோக்கல் காரே அ பேங்ளூர் கா ரே ஆ அவ் வது லவ் ஒர் ஆட்டோ ஏறி அவவ் ஒர்ரெத்துக் வாரா சொல்ட்டு நா எடுதி ஏறி போறே அவ்னுக் ஒரு ரேட்டு எனக் ஒர் ரேட்டு சொல்றா அவ்னுக் வந்து அவ ஓ உள்ளூர் ரேட்டு வந்து நாப்ப ருவானா எனக் வந்து எழுவது ரூபா சொல்றா ஏ அப்டின்னா தமிழன்லா நீ குடுக்லான் கோல் அப்டிங்கறா ஏன்ப்பா தமிழர்லா பாத் ஆ எப்டி தெரியுன் தெரிலா சொல்ல போனா வம்ட்டி பக்கத் த்துவும் நாட்டுக்காரு கர்நாடகாக்கார அப்டி சொல்றாங்னா எப்டி இருக்கு பாடுங்ல தம்ழாடோ நெலமைய ஒரே எடன் தா நானு அவ்னு ஒரே எடத்துக்கு தாம்ப் போறோ ஆனா எனக் முப்புறோ சேத்தி கேக்குறா அது என்ன ஒர் நாயோ கேட்டா நீ தமிழ்நாட்டுகாரன் குடுக்குலா குடு அப்டிங்குறா
சர் சர் சரி ஆமாம் ப்ரோ இப்போ வந்து நம்மன் உலகிலே என்னக் என்ன பொறுத்தவரைக்கி நா என்ன சொனுனா உலகிலே மிக சிறந்த மொழின்னா தமிழ் மொழி தா அப்டின்னு என்னோட கருத்து ஏன்னா அதுல நறைய வளமான இலக்கியங்கள் வந்து நறைய இருக்கு நல்ல விதமான இலெக் தீங்கல இருக்கு வளமாஹ் பேசக்கூடிய இலக்கியங்கள் இருக்கு பேசுவதற்கு எழுதுவதற்கு வந்து தமிழ் மொழி வந்து ரொம்ப எப்டி சொல்றது ஈஸியார் ஒப்டிதான எனக்கு தெரிஞ்சு வரைக்கி தமிழ் மொழி ரொம்ப ஈஸியாரு ஏன்னா தமிழ் மொழில வந்து ஒரு மீனிங் மட்டு தா இருக்கு ஹானா இங்லீஷ் தப்டி கெடையாது நறையா மீனிங் இருக்கு ஹிந்திலு அதே மாறி நறையா மீனிங் இருக்கு எழுத்துக்களுமே தமிழ் எழுத்துக்கள் வந்து அதிஹோ ஆனா ஈஸியா கத்துக்குட்ட முறைஹு இதுதா ஈஸி அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்ல போனா நம் தமிழ் மக்கள வந்து பண்பாடு மற்றும் கலாச்சார வந்து த அ கலாச்சாரத்த வந்து தமிழ் மொழியில வந்து தெரி து சொல்லிர்ப்பாங்க சரிங்ளா தமிழ் பாடங்கள நீங் நறைவ்வ படிச்சிருப்பீங்க உங்குள் தெரியும் சரிங்ளா அதே மாதிரினா நம்ம இந்திய அரசால வந்து இந்த மொழி எப்டி வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சுட்டு உங்கள் தெரியுமே செம்மொழி அப்டின்னே அங்கீர் அங்கீகரிச்சாங்க உங்குள் தெரியுமா
கண்டிப்பா ஆமா ஆமா
ம்
அதா அதா நீங்க சொன்னீங்கல்ல அதாவது தமிழ் மொழி வந்து ஈஸியா கத்துக்கலா அது உண்ம தா ஏனா நம்ம வெளிஊர்ல போய் நம்ம வந்து இந்தி கத்துக்கன்னா கண்டிப்பா முடி இந்திக்கார வந்து நம் ஊர்ல வேல செய்ரா ஒரே வாரோந் தா தமிழ்நாட்டுல இருக்கா அவ்ளோ சூப்பரா தமிழ் பேசுறா அது பாருங்க எவ்ளோ ஈஸியா இருக் கத்துகுது கத்துக்க எவ்ளோ ஈசியா இருக்கு வெளிநாட்ல இருந்து டூரிஸ்ட் அதாவது சுற்றுலாப் பயணிகள் வராங்க வெளிநாட்டு பயணிகள் மாமபல்லபுரத்த சுத்தி பாக்குறாங்க அவங்க ஒரு ரெண் நாள் இருந்தாங்கன்ன தமிழ் அவ்ளோ சூப்பரா பேசுறாங்க அப்ப பாருங்க தமிழ் வந்து எவ்ளோ ஈசியா கத்துக்க முடியுது ஒருத்த ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியுது பேச முடியுது அப்டிங்கறது பாருங்கள எவ்ளோ ஈஸியா இருக்குது கிட்டத்தட்ட நம்ளுது வந்து எவ்ளோ எரநூத்தி முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு சொல்ல போனா தமிழ்ல அவ்ளோ எழுத்துகள் இருக்கு ஆனா இருவத்தாறு கொண்ட எழுத்துக்கள தா பாத்தீங்கன்னா இங்லீஷ் எழுத்து இததா பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா பேசுறாங்க லெட்டர்ஸே கம்மி இருபத்தாறு லெட்டர் தா மொத்தமாவே இங்கிலீ்ஸ்ல ஆனா நா‌ தமிழ்ல அவ்ளோ எழுத்துக்கள் இருக்கு அத வந்து ரொம்ப இதா கீழ்த்தனமா பேசுறாங்க இது இருவ எழுத்துக்கள் கம்மியா இருக்க இங்லீஷ வந்து அவ்ளோ தூக் க்கி பேசுறாங்க கேட்டா எல்லா உலக எல்லா ஊர்லேமே பொதுவா பேசக்கூடிய இது அப்டின்னு சொல்றாங்க சொல்ல போனா ஏ பொதுவா பேச வேண்டி தா பட் ஆனா அதுக்கு உண்டான அங்கீகாரம் இருக்குன்னு மரியாதை ஒன்னு தரணுமுல்ல என்னதா இருந்தாலு நீங்க இங்லீஷ் பேசுனா அது இப்ப வந்த மொழி நாங்க ரெண்டாயிரோ வருஷோ மூவாயி எவ்ளோ வருஷோ பழமையான மொழி அப்டிங்கும் போது அதுக் குண்டான ஒரு மரியாத அதுக்குண்டான சான்று எதுமே தர மாட்டேங்காங்க எந்த ஒரு மரியாதையுமே இல்ல இந்தியாவுக்குள்ளே மரியாத இல்ல அப்ப வெளிநாட்ல எப்டி மரியாதை இருக்கு சொல்ல போனா
கண்டிப்பா நீங்க நெனைக்றீங்க நம்ம பரண்ட் எல்லாருமே தமிழ்ல் பேசுனா தமிழ்ல எழுதுனா எலக்காரமா தா பாக்றாங்க ப்ரோ நம்ம கொழந்த இங்லீஷ்ல பேசணு அதர் லங்குவேஜ்ல பேசணு அது தா மஸ்ட்டு நீ வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளத்துக்கோ இங்லீஷ் வரு அப்டின்னு இவ தமிழ் மீடியத்தில வைக்காம எல்லா கொழந்தைங்கள இங்லீஷ் மீடியத்திலயு சி பி எஸ் சி லயு மெட்ரிக்லேஷன்ல ப தா நம்ம கொழந்தங்கள தள்றோ அதனால எப்டின்னா அதிக செலவுகள் ஏற்படுது இப்ப சி பி எஸ் சி சொல்லிட்டா செலவுகள் எவ்ளோனு ஒங்ளுக்கே தெரியு சரிங்ளா அ என்ன எல்லாஸ் எல்லா பசங்களுமே அது தெரியு சி பி எஸ் பொறுத்த வரைக்கு வாங்குற சம்பளோல்லா கொண்டு அங்கதா போடுற மாரி இருக்கு அந்த பிள்ளைங்க படிக்கல அப்டினா எவ்ளோ க அத தமிழ் மொழில கத்துக்கிட்டு ஏனா நம்மல்லா அப்டிதான வந்தோ தமிழ் மீடிய ஸ் ஸ்கூல்ல படிச்சிட்டு தான நல்லா படிச்சு நல்ல ஒரு ஜாப்லயு இருக்காங்க எ ஹஸ்பண்ட் ஓயாம சொல்வாங்க எதாது சொன்னனா சொல்லுவாங்க நாங்க நம்ம தமிழ் மீடில படிச்சு நல்ல நெலமையில இருக்கோ அதேமாரி நம்ம கொழந்தைகளு இருக்கு அப்டினு என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க படிக்கிற பசங்க என்னோட கருத்து என்னன்னா படிக்கிற பசங்க எங்க இருந்தாலு படிப்
படிக்கு ம் உண்மதா உண்மதா ஒன்னுல்ல இப்ப நம்ம தமிழ் நம்ம படிக்குபோது பாத்தீன்னா தமிழ்ங்கற வந்து கட் டாயமா இருந்ச்சி எல்லாரு படிக்ணு அப்டினு இருந்ச்சு இப்பெல்லா பாத்தீன்னா தமிழுக்கு வந்து ஆப்ஷன் வந்துருச்சு தமிழ் படிக்கல்லயா பிரெஞச் படி ஹிந்தி படி அப்டிங்ற ஒரு ஆப்ஷன் வந்துரு சொல்ல போனா அந் அத மொதல்ல ஒழிக்கணு அது மொதல்ல இல்ல இல்லாம இருஞ்ச்னா கண்டிப்பா எல்லாரு தமிழ் பேசுவாங்க தமிழ் வந்து கண்டிப்பா எப்டி இருக்குன் புரிஞ்சிக்க முடியலனாலு கத்துக்க முடியு கண்டிப்பா இப்ப இப்டி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு என்ன பண்றாங்க நம்ம பைய சரி தமிழ் படிச்சு என்ன பண்ண போறோ ஒன்னு பண்ண போறதுல்ல சரி நம்ம பைய இங்லீஷ் பிரெஞ்சு எடுத்து படிக்கிட்டு அப்டின்னு நம்ப்ளே சேத்தி விட்டுறோ நம்மகிட்டேயே அந்த ஒரு இது இல்ல சொல்ல போனா அத வந்து ஆப்ஷன் வைஸ் கட் பண்ட்டாங்க வச்சுோங்கள கண்டிப்பா எல்லாரு தமிழ் படிப்பாங்க தமிழோட இது எல்லாருக்குமே தெரியு சொல்ல போனா இதுதா பிரச்சன சொல்ல போன எல்லார்ட்டயுமே
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி அந்த மொழிய ஆப்ஷன் கட் பண்றது கெடையாது ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனா இருக்கட்டு எதாட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனா இருக்கட்டு நம்ம ஸ்கூல் பங்க்ஷன் ரிலேட்டடா எது இருந்தாலு ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்துக்கள் பாடிட்டுதா எல்லாமே பாடுவாங்க
ம் ம் ம் ஆமா
ம் அதுல எவ்ளோ மீனிங் இருக்கு அது புரிஞ்சிகிட்டா மட் ட்டுதா தெரியு ம்
கண்டிப்பா கண்டிப்பா அதுவே பாதிப்பேத்துக்கு தெரியமாட்டி தமிழ்மே நம் தமிழ்நாட்லேயே அத பாட மாட்டிக்கிறாங் அந்த மாரி சி ஒன்னு இல்ல சி பி எஸ் சி பாத்தீங்னா அந்த ஒரு பாட்டே பாட்றதில்லைங்க தமிழ்த் தாய்வாழ்த்தே பாட்றதில்ல அது வந்து வேற ஏதோ ஒண்ணு அ இங்கிலீஷ்ல ப அதா சொல்றா ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பாட்றாங்க இங்கிலீஷ்ல பாட்னாலு இன்னொரு வேறேதோல ஃப்ரீ இதுல பாட்றாங்க சமஸ்க் கிருது எதோ அந்த மாரி பாட்றாங்க தமிழ் தாய் வாழ்த்தே தம் கவுர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டுந்தா பாட்றாங்க சோ அப்டிங்கு போது அந்த அவுங்கள அந்த வேரோடே ஃபஸ்ட்லே அந்த செடி அதாது பாத்தீனா செடி மொளைக்குபோதே புடிங்கி எறியிறாங்க சோ அப்டிங்கபோது எப்டி அந்த மரோ வளரு அந்த மாரி தான ஆச்சு தமிழ வந்து வேரோடே ஃபஸ்ட்டே புடுங்கிடறாங்க பசங்கிட்டர்ந்தே சின்ன வயசுலர்ந்தே புடிங்றாங்க தமிழ் பேசக்கூடாது இது பண்ணணு இங்கிலீஷல தா பேசணு அப்டிங்கனு கொண்டு வட்டாங்க ஒன்னு இல்ல அந்த மீசைய முருக் படத்துல வந்து அவரு சொல்லுவார்ல்ல அது இந்த டயலாக் தா ஞாபக வருது என்னதா நீ இது பண்ணாலு இப்ப அவன கிள்ளிட்டு ஒன்னு சொல்ல அம்மான்னு தான கத்துவாங்க அம்மா தமிழ் தான அப்டின்னு சொல்லுவார்ல அதல்லா கேக்குபோது அவ்ளோ புல்லரிக்கு சொல்ல போது என்னதா சி பி எஸ் சி படிச்சாலுமே எ ஒன்னுக்கு ஒண்ணுன்னா வந்து உதவுறது தமிழந்தான்டானு சொல்லுவாரு பாருங்க அதெல்லா அவ்ளோ நல்லாருக்கு அது உண்மதான சொல்ல போனா அ அ
கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தா இப்ப ஒரு பெரிய ஸ் கூல்ல சேத்துட்டோ நம்மளால இங்கிலீஷ் பேச முடியல அவுங்க சொல்றதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல நம்மள ஒரு மாரி கே லன்னமா மேல இருந்து கீழ இருந்து பாப்பாங்க அதே எடத்துல நீ இங்கிலீஷ் பேசுங்க நம்மலோ அப்டி மரியாத குடுப்பாங்க அப்டி மேடம் மேடம் மேடம் ஸா சார் அப் அப்டி அததா இதுதா பையாத தாய்மொழிய தூக்கி வச்சிருறாங்க நீ கிடு மொளைலே கிள்ளி விட்டுந்தாங்க அது மரமா வளர வச்சா அது ஏ கா காயோ கனியோ குடுக்கு அது தெரிய மாட்டேங்கு அவுகளுக்கு அவ்ளோதா வேற ஒண்ணு இல்ல ப்ரோ
அ அதா அதாவது நல்லா படிச்சோ ன் வந்து எத வச்சு பேஸ் பண்ணி பாக்குறாங்னா இங்கிலீஷ் பேசுனதா நல்லா படிச்சோன் கா இது பண்றாங்க ஏன் தமிழ் படிச்சவ ல்லா படிச்சவனானு தெரிலயானு தெர்ல இங்கிலீஷ் ஒரு தஸ்புஸ்னு ஒரு நாவு வார்த்த பேசுனா அவனுக்கு வே மரியாதை நீங்க சொன்ன மாரி மரியாதயே வேறையா இருக்கு நாமளு அவ்ளோ ஈக்குவல் தானு நாங்களு எம் பி ஏ படிச்சு நம்மோ அவனு எம் பி ஏ தா படிச்சுருப்பா ஆனா இங்கிலிஷ்ல ரெண்டு வார்த்த பேசுபோது நம்ம தமிழ்ல பேசிருப்போ ஆனா அவனுக்கு மரியாத வேறமாரி ருக்கு நமக்கு வேறமாரி மரியாத வேறமா ருக்கு கேட்டா இங்கிலீஸ்சு படிச்சாலு அப்டின்னு பானுங்க இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி தானே பேச கூட ஒரு மொழி தானே ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
நம்ம வந்து அத வந்து நம்மளு கத்துக்கிடுவோ நம்ம கொழந்தைளுக்கு அத பத்தி சொல்லி குடுக்கணு ஸ் அந்த நாலேஜ பத் கியா தமிழு இவ்ளோ இம்பார்டன் படிக்கனு ஏ குழந்தைக்களுக்கு நா சொல்லுவே தமிழ் ரீட் பண்ணுவே ஏனா அவுங்க இங்கிலீஷ் மீடியம் தா படிக்கிறாங்க ஆனா தமிழுக்கு நா இம்பார்டட் குடுப்பே ஏனா தமிழ் லாங்கேஜ் தெரியாம இப்ப ஏ பொண்ணுக்குலா
ம் ம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சே செரிக்கா டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம தொடர்ந்து பேசுவோ ம் ஓகேவா பாய் நன்றி